கேக்
ஆ கேக்குது
ம் என்னா பன்ற நா சும்மா உக்காந்துனுருந்தே
ம் நா இப்பதா ஏந்ச்சே
ம்
சாப்ட்டியா
ம் சாப்டே சாப்டே நீ சாப்ட்டியா
இப்பதான் ஏந்சன்ற
இப்பதா ஏந்ச்சியா இவ்லோ நேரோ என்னாப் பன்
ஆ
ஆம் ஆமா
உம்
அப்புறோ காலேஜ் எப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கெல்லாம்
தெர்ல ஒன்னா தேதி திங்கெழம ஒன்னாந்தேதியா
திங்கெழமையா ஒன்னாந்தேதி
இல்ல ரெண்டா செவ்வாக்கெழம ஒன்னாந்தேதி
ஆமா ஆமா
அப்போ செவ்வாகெழம தா தொரப்பாங்க
உம் கேம் வெலயாரியா இல்லியா
கேமா இல்ல டிலீட் பன்னிடே அன்னிக்கே அன்னிக்கே டெலீட் பண்ணேனா அன்னிக்கே டெலீட் பண்ணிடே காலஜ்ல
புதுசா எதோ கேம் ஏத்துனனியே
அதா போமாட்டது அது தா நீ பாக்கலா நீங்க என்ன நீ வெளையாடவு வரமாட்டேன்றுங்க
எனக்கு ஏத்துனியே டெலீட் பண்ட்டியா
இல்ல ஒன்துல ஏர்ல அது ரெண்டு ஜிபியில அதுல ஏதோ கனப்டா ஃபைல் கரெப்ட் ஆயிடுச்சு உன்ட நா கரெக்டா ஏத்திதறேன் எத்தனபேர்னா வெலையாலான்டா செம்மையா இருக்குண்டா ஜாலியா அண்ண தம்பி ரெண்டு பேரு வருவாங்க ஆமா ஆனா திங்கெழம வேனா பாப்போம்
உம்
திங்கெழம பாத்து ஏத்தலா நல்லாதா இருக்கு உள்ள ஒரு ஒவ்வொரு லெவளும் நல்லா இருக்கு இன்னு இருபது லெவல் கிட்ட இருக்கும் ஒரு லெவல் முடிக்கவே அவனுக்கு ஒரு மன்னேரோ கிட்ட ஆவு ஜாலியா பண்லா ஆமா நறைய இருக்கும் உள்ள
இ டே எனக்கு டெலகிராம் ஓப்பனே ஆக மாட்துடா
டெலகிராம் பேன் பண்டாங்க தெரியாதா
அப்டியா சேரி அப்ப கூட கூகுள்லந்து ஏத்தனா கூட ஓப்பனாகமாட்தே
கூகுள் இல்ல உள்ளயே போம்முடியா செர்வர் டவுன் செர்வர் டவுன் பண்டாங்கே இந்தியாவில
விபிஎன் விபிஎன் யூஸ் பண்ணலாமா
வீபிஎன்லா போட்டு யுஸ் பன்னாத சொன்னா கேளு அவ்ளோதா டெலிகிராம் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு ஓப்பன் ஆகுது டெலிகிராமு
ஒப்பன் ஆவதா
ஆமா நியூஸ்ல்லாம் பாக்குறதில்லையா
இல்லியே
நீட் எக்ஸாம் இருக்குல நீட் எக்ஸாமு
உம் ம்
நீட்க்ஸாம் கொஸ்டின் போர் டலிகிராமில்லீ் பண்ணிட்டா்ங்க திரும்ப ரீ எக்ஸாம் வச்சுருக்காங்க திரும்ப லக் பண்ணுறப்புறம் இங்கிட்டே ஒரு மாதம் வேர மாண்ணாங்க ஆான்
அந்த எக்ஸாம் முடி வரையும் பேங்க் பண்ணி வச்சுக்கிறாங்களா
ஆமாம் ஆமாம்
ம் செரி செரி
ம்
ஒரு நல்ல வி பி என் இருந்தா எனக் சொல்றா
வி பி என் வி பி என் வேணுமா இல்ல வி பி என்விட ப்ரௌசர் சேந்து வேணுமா கூகுள் மாரி வி பி என் மட்டும்னா நிஞ்சா வி பி என் நிஞ்சா வி பி என் போட்டுகோ
அடி கடி சர்வர் டவுனாய்னே போது
நிஞ்சா வி பி என் போடு நிஞ்சா வி பி என் ஏத்திகோ அதுதா பெஸ்ட்டு
அதா நல்லாருக்குமா
ஆமா
எப்டி ப்ரீமியமா நான் ப்ரீமியமா
நீ ஃபேம் பே வெச்சுருக்கியா
இல்லியே
இல்லியா ஃபேம் பேல காசுலா புடிப்பானா
புடிப்பா
எவ்ளோ புடிப்பா
தெர்ல எனக் புடிச்சது இல்ல யூஸ் பண்ணிக்கிறே ஃபேம் பே
நானு ஏத்துலான் இருந்த அத்தா
அதா ஜி பே இருக்குது எதுக் ஃபேம் பே
வீட்டு எங்க அப்பாப் பாப்பாருல
அதுனால ஃபேம் பே ஃபேம் பேல நறைய மாட்டிப்போ பிச்சிருவாங்க வாசு
ஆமா அப்பப்பா அம்சிட்டே
உன்ட இல்ல சூப்பர்மணி யூஸ் பண்ணு
சூப்பர் மணினா சூப்பர் மணினா பேங்க் அக்கௌண்ட்டுக்குதான்டா வரு அதுதனியா ஓபன் பண்ண முடியாதுல அக்கௌண்ட்டு
ஓ ஃபேம் பேல தனியா ஓபன் பண்லால
ஆமா அத்தா அத்னாலதா கேட்ட
ம்
இப்ப நீ விளாட்றியா கேம்மு நோட்ஸலா என்ன இல்ல நோட்ஸ் எழுதுல நீ கேம் விளாயாட்னியான் கேட்ட
இல்ல இல்ல நா அனிக்கே டெலீட் பண்ட வெளாட்டு
நீ எ எப்போ போவோமோ அப்ப ஏத்திக்கலா திங்கெழம போய் கால்ல போய் ஏத்தனா முடிஞ்சிர போது எப்டியோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் பீரியடு வந்து சார் வந்துருவாரு அவருகூட நம்ம கலெக்ஷன் பேக் மொத்தமு அவரு வந்து போறதுக்குள்ள கலெக்ஷன் பே மொத்தமா ஓன் பண்ணிடலா இதுக்கப்புறலா ஃப்ரீ ஃபயர் வெளாட்றது ரொம்ப கஷ்டோதா எனா தமிழ் மேம் வந்துருவாங்க பன்னெண்டு மணிக்கு போவாய்ங்கெல்லா பன்னெரை ஆய்டு ஒன்னுகூட ஆய்டு சில டைம் அது விளாடல்லா முடியாது உன்னால எப்போ உட்டாங்கனா கெளம்பி வர கரெக்டா இருக்கு
ஆமா ஆமா வெளாட்த்துக்கே
கரெக்டா உக்காந்து க்ளாஸ் வெக்கறதே டைம் கரெக்டா இருக்கு இதுக் அப்றோ நம்ம படிக்கணு நீ வேற பதினாறு அரியர் வெச்சுனு இருக்க
நீ எத்தன அரியரு
இது ஒன்னு தா
ஒன்னாக எதுல
செகன்ட் மேக்ஸ்சு
செகண்ட மேட்ஸ்
ம்
பிரேமு ரெண்டு மேக்ஸா
ரெண்டு மேக்ஸு ரெண்டு மேக்ஸு லேபு
லேபு
ஆமா லேப்லா எல்லா ஃபெய்லா சத்தியமா லேப்லா எல்லா எவன்னாது ஃபைல் ஆவானா
ஃபெயில் பண்ட்டாங்கோ
ஆமா அவன் பண்ண விஷயத்துக்கு மேம் அப்பவே சொல்ட்டு இருந்தாங்க புராணி இது திமுரா கெத்தலா நடந்து வந்தீங்ன்னா நா அப்ப ஏ எ பவர் காட்ட வேண்டிய எடத்துல பவர காட்டுவே அப்டின்னாங்க அதே மாரி காட்டிட்டாங்க அவ்ளதா அப்போவே சைலண்ட்டா படிக்கற பைய மாரி சைலண்ட்டா வந்துணு ஊர் சுத் த்துறது வெளியே போறது கட் அடிச்ட்டுக்கு போறது கொலாப் போய் கேஸ்ல மாட்டிகிட்டு பிரேம் பிரேம் பிரேம் பிரேம் எங்க பத்தல அவ பேர் வந்து இந்துச்சு முடி வெட்டல அதுக்கு பெரிய பிரச்சன ஆச்சு
பின்னாடி வீ போட்ணு வந்தா
வீ போட்டோனா அவங்க அப்பா வர ஃபோன் பண்ணாங்க அப்போவே எழுதி வச்ட்டாங்க போல இவே பேற அவன வந்து லேபுல ஃபெயில் ய பண்ணி்விட்ற்ருனு அப்டின்ட்டு
இவந்தா பிரேமு
அதனா ஃபெயில் பண்ணி விட்டே அவங்க அப்பா இவே இட்லி ஓட்ட போறா
கரெக்டா தந்துட்டாங்களா இல்லயா
யாரு
நீ கடைக்கெல்லா போமாட்டியா
ஆ எனைகாவது போவே நேத்து கூட போனே நேத்து போய் ட்ரெஸ் எடுத்துணு வந்தே நேத்து வெருப் ப்பு எத்திட்டு இருக்கேங்க என் காலருந்து என்ன ம் சூச ஆமா
ஆம் இ ஏ ஃபோன் பன்னுஇருந்தானா
ஆ போன் நா இல யூ பி ஐடி வேணு யூ யூ பி ஐடி வேணுன்னு சாவ்அட்சுன்னு இருக்கா
எதுக்கு
அது ஒரு கத அப்ரோ சொல்ற என்னாங்
சேர் சேரி
ஒரு ட்ரெஸ்சிலா
இது எ எனக்கு ஒரு நல்ல கேம் வேணு
நல்ல கேம்னா என்ன மாரி கேம்
ஆ ஆஃப்லைனா இருந்தாலு பரவால்ல ஆன்லைனா இருந்தாலும் பரவால்ல ப நல்லா இருக்குணு வெளாடுறத்துக்கு
அதா என்ன டைம் பாஸுக்கா டைம் பாஸுக்கா அந்த மாரியா ஃப்ராக் ஏத்தி பாரு
ஃப்ராகா
ம்
அது எப்டி இருக்கு
ஃப்ராக் தெரியாதா அதுல வந்து அப்டின்னா ஒன் ஒன் டீம்ல ஒரு அஞ்சு பேரு ஆ ஆப்போசிட் டீம்ல ஒரு அஞ்சு பெரு ஆனா நீ அஞ்சு பேரயு கண்ட்ரோல் பண்லா கேரக்டரு தா அஞ்சு பேரு கெடயாது அஞ்சு கேரக்டரு அந்த இது மாரி ஆமா ஆனா எப்டின்னா இந்த கால பட்டி மா தா எறங்கி அடிக்ற தா கண்ணு கின்னு குத்துருவா எப்டினா நீ எனிமி அடிக்லா எனிமியே அஞ்சு பேர் இருப்பாங்கே அஞ்சு பேரயு அவங்க கண்ட்ரோல் பண்ணுவோ மா நம்ளே மாறிக்லா
ஆ
கேரட்ரு மாறுனா ஃபஸ்ட் இந்த கேரட்ரு அந்த கே அந்த கேரட்ருக்கு தாவ்லா அந்த மாரி மாறிட்டு என்ன பண்ணு மூனு டார்கெட் இருக்கு எனிமி சைட்ல்யு ஒ சைட்ல்யு நீ என்ன பண்ணு எனிமி எனிமி சைட்ல இருக்க மூனு கேரக்டரையோ ஒடைக்கணு ஒரு டார்கெட் இருக்கு மூனு அந்த டார்கெட்ட போய் அடிக்கணு அடிச்சிட்டு அடிச்சா நீ வின்னு
இதுல
அந்த மாரியா
ஆ ஆஹா ஐடா ஆன்லைன் இருக்குதுல இப்போ சிஸ்டத்துல ஒன்னு விளாடுறாங்க பத்தியா சாட்ஸ்லு ஒ ஒருத்த வெள்ளையா இருப்பா அவ ஆடுவா பாத்தியா
ஃபைன் டேஷ்ட் ஒன்னு விளாடுவாங்க அதுவா
ஆ அது நல்லா இருக்குன்டா கிராபிக்ஸ் எல்லா ஆ ஆஹா ஐடா ஆன்லைனு
ஐடா இது மாரி இதுவா பி சி யுயா
இ இன்னொன்னு ஆமா பி சில விளாடுவாங்க
இடி கா கால் ஆஃப் பீயூட்டி கிராபிகஸ் மார் இருக்குமா
ஆமா
அது பி சி ஹேமா இது
அந்த மாரி வேணுன்டா எனக்கு
அந்த மாரிலா வ கெடைக்காது ரொம்ப ஆசைப்பட்லா ஆனா கேராச பட கூடாது
வேய் அந்த மாரி கேம் வேணுந்தா சொன்னே
அதா ஐடியா வேணு அந்தக்க கிராபிக்ஸ் ஹமு போன்கு அது செட்டாவாது வெடிச்சிரு நம்பள மாரி நார்மலா விளாடுற மாரி தா விளாட முடியு
ஆ நார்மலா ஆனா அந்த மாரி இருக்கணு
ஃப்ரி ஃபையர்லே ஒரு இது இருக்குடா ஐடா ஐடன்டி ஐட் அன் சீக்குன்டு
ஐடன் சிக்கா அது நல்லா இருக்காதே
ஃபுல்லா கேட்டியா நல்லது இல்ல
ஆ நல்லா இருக்காது வெறுப்பது அந்த டிராஃப் லைன்லயா ஒன் விட்டா போறோம் பாத்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உட்டாங்ளே அது நல்லா இருக்கும் இப்ப ஐடன் சீக்கு விளாடுறோம்ல அதே மாரி அதே மாரி இன்னொன்னு இருக்கும் ஒன்டாப்ன்ட்டு குளோவல் அன்லிமிட்டெடு
அதுல வெள்ள கலர் வெள்ளைக்கலர் இருக்கனு வ வந்துடு
ஆ நல்லாருக்கும் இப்ப அது காணேம் அந்த மேப்பு எங்கனே தெர்ல
டுவிட்டு கூட இல்லியா ஒண்ண ஒண்ணும் இல்லையா டுவிட்டு தான் இருந்துச்சு நா பாக்கும்போது
ஒன் வி ஒன் இருந்ததுடா
ஒன்லி மேப்பா
ம் அழுத்திப்புடியாருந்தது ஒன்டாப்பாருந்தது இப்ப ரெண்டுமே இந்த ரெண்டு மேப்பையும் காணோ வெறுப்பு சேர் நா அப்றம் பண்ட்டா
இல்ல இல்ல ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசு
யா
சேர் சேர் சேரி அப்பறமா
அப்பறம் பண்ற